ம் கேக்குதா
ஆ கேக்குது சொல்லுங்க
ம் சொல்லுங்க என்னாச்சு அப்புறம்
நாளைக்கு வந்து ஃபோர்த் டேனால சிக்ஸ் தேர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு விட்டு செட் ஆவ்ல சிக்ஸ் தாட்டிக்கு தா விடுவோ ஆமா என்னோட ஃப்ரெண்டு தா மூணாவ்து நாளு வந்து போய்ட்டா
ஆ‌ ஆ ஓ
இதுக்கு எனக்கு போகுமோனு பாலு ஓக்யா ஃபோர்த் டே வந்து தேர்ட் டேவே எனக்கு ஒரு மாத்ரியாவே இருந்தது ஆ ஃப்ரெண்ட்ல்லாம ஆனா உன்னோன்டு ரெண்டு ஃப்ரெண்டு இருந்தாங்க
உம் ம் ஆ அந்த அந்த ஃப்ரெண்டு்ல இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து வேற எங்கேயோ வேலக்கீ போறாங்க நா மெசேஜ் பண்ணா அவ்ங்க பாக்கவே இல்ல என்னன்னே சொல்ல மாட்டறாங்க நீங்க வேனா கேட்டு சொல்லுங்க
அவ் அவர் உங்களுக்கே சொல்லலை அவ்ளோ அது காலிங் அவ் அவ்ளு எனக்கு தெரிஞ்சு அந்த கால்ஸ் சென்டர்க்கு தா போயிருக்கான்னு நெனக்கிறேங்க என்னா போதும்
நாளக்கீ அந்த மாரி கால் பண்ணி கேளுங்க எங்க போறீங்கன்ட்டு என்னோட இன்னொரு ஃப்ரண்டு நம்ளோட க்ளாஸ்ல இருப்பா பாத்தீங்களா ஒரு ஹிந்தி
யாரு ஆமாம்மா அவ்ங்களு போய்ருக்காங்க பாத்தே
பேருக்கு நான் கேட்டே என்ன வேலன்ட்டு கே ஒய் சி வெரிஃபிகேஷன் அப்டின்னு சொன்னாங்க சால்ரி கேட்டா பதிமூணுதானு சொ சொல்றாங்க அவ்ங்க வீட்டு கிட்டயா ஒரு வருஷத்துக்கு அப்றோ தா ஹைக் பண்ணுவாங்களா
ஓக்கே
ஆனா அதெல்லா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கடைக்கும் நல்ல வேல அது அத வெச்சு வேற எல்லாம் நல்ல வேலைக்கா போலா உனக்கும் கேட்டே நானு இப்பத்திக்கு வேகன்சி இல்ல அப்டின்னுச்சு
ஓகே எங்க எந்த இடமா
அவ்ங்க வீடு திருவற்றியூர்னு சொல்லிக்கீது ஏன்ட்டே ரொம்ப தூரோ ஆனா உம் உம்
நானு பாத்தே ஸ்டோரி
உம் இன்னக்கீ இன்னீக்கீ ஏதாவ்து டிப்ஸ் வாங்குவீங்களா நீங்க
டிபஸ் எல்லா வரல மா எதுவு
உம் எதோ சொன்னாங்கன்னு சொன்னீங்களே டெய்லியுமே அவ்ளோ வரு இவ்ளோ
ஆ அவுங்க சொன்னாங்க டிப்ஸ் எதுமே வரல எப்டி நைட் ஷிப்ட் பா க்குறவுங்களுக்கு வருமோ என்னமோ தெர்ல ஆனா எனக்கு இதுவரக்கு வந்ததேதில்ல இந்த டெய்லி கஸ்டமரா வருவாங்கல்ல அவ்ங்களுக்கு தெருஞ்சவங்க அவ்ங்க அப்டி தருவாங்க நெ
இது இன்சென்ட்டிவ் வந்து எவ்ரி மந்த்து கண்டிப்பா இருக்கு வேன்னா எல்லா இத்தன பேர் வந்ததா இருக்கு அப்டின்கா
எவ்ரி மன்த் இருக்கு அப்டிதா சொன்னாங்க
உம் அப்டின்னா உங்களுக்கு நல்லதுதான் அதுவு சேர்த்து கொஞ்சோ வரும்ல்ல
ம் ம்
உம் அதெல்லா டீட்டெய்லா கேட்டு வச்சுக்கோங்க அதுக்கப்றோ இல்ல அப்‌டி இல்ல இப்டி இல்லன்னு சொல்லி மாத்துவாங்க அதா‌ நீங்க வந்து கேட்டுக்குறது நல்லது
ஓகேங்க
ம் அப்றோ அவுங்க இருக்காங்களா எப்டி அங்க ஒரே ஒரு ஆன்ட்டி தா இருக்காங்களா இல்ல ரெண்டு ஆண்டி கிளீன் பண்றதுக்கு இருக்காங்களா
கிளீன் பண்றவங்க வந்து ரெண்டான்ட்டி இருக்காங்க அ அதா ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு ஒருத்தவங்க இருப்பாங்க அதுக்கு வந்து ஆயா ஏஜ்ல ஒருத்தவங்க இருப்பாங்க
ஆ
அவங்களுக்கு ஒரு அறுவது வயசு இந்த மாரி இருக்கு நினைக்கிறே அவங்க ரெண்டு பேரு ஹவுஸ் கீப்பிங் ஆ இன்னு வந்து ஓனரு ஓனர் ஒருத்தங்க இருக்காங்க ஓனர் அ அவுங்க வந்து வெ அவுங்க அம்மா அவுங்களுக் வந் இன்ன ஒரு அது ஒரு அந்த மாரி இருக்குன் நெனைக்கிறே அவுங்க பொண்ணு ஓனரு அவுங்களோட பொண்ணு ஒருத்தங்க இருக்காங்க அவ ஒரு கா காபி ஆ ஏ வயசுலா இல்ல அவுங்களுக்கு தேர்டி எயிட் ஃபார்டி அந்த மாரி இருக்குனு நெனைக்கே
யார்க்கு
ஆ ஓனரோட பொண்ணுக்கு ஆனா பொண்ணுதா ஓனரே ம் அவுங்க அம்மா ஒருத்தங்க அவுங்க காலைல போனா ஓனரோட அம்மா வந்து காலைல இருப்பாங்க அவுங்க என் பக்கத்துலதா உக்காந்துட்டுருப்பாங்க ஒரு லெவன் லெவன்
நீங்க காலைல கூப்ட்டீங்க போயிட்ட உடனே அப்டியே வீடியோ எடுத்து சுத்தி ரிசப்ஷன்லா அப்டியே வீடியோ எடுத்து கொஞ்சோ அனுப்புனோ
போனோனே எல்லாரு இருப்பாங்கதா போத்துல அன்னைக்கு நா அவுங்களுக் ஆ அன்னைக்கு நா எடுக்கும் போதே அ அந்த ரிசபஷனிஸ்ட் ஒரு அண்ணா சொன்னேல அவரு என்ன ஸ்னாப் போட்றியா என்ன யாருக் அனுப்புனார்னு சொல்ட்டு கேட்டுட்டு இருந்தாரு அவரே
ம்
நா எ ஃப்ரெண்டுக்கு தா அனுப்புனே அப்டின்னு சொல்ட்டு சொல்லிட்டு இருந்துருக்காரு
ம்
அதுக்கப்றமா நா மெசேஜு உங்களுக்கு பண்ண முடில அவர் பக்கத்துல உக்காந்துருந்தார்
ம் ம் ஆ நா வீண கேட்ருந்தேனே சொன்னீங்ளா
இன்னிக் எங்க அம்மா வேற தூங்கிட்டாங்க காலைல மறக்காம நாளைக்கு கேட்டு சொல்றே
ம் சோ கொஞ்சோ பக்கத்துல ஒன் பி ஹச் கே தா ஒரு எட்டாயிரம் குள்ள எட்டாயிரம்க்குள்ளதா மேலலா வேணா ஒரு ஆறு அஞ்சு ஏழு எட்டு அது உள்ளயே பாக்க சொல்லுங்க இருந்ததுன்னா சொல்ல சொல்லுங்க ஆ ரொம்ப பாக்கலாம் இல்ல உங்க பக்கத்துல எதுனா பாத்தீங்கன்னா கொஞ்சோ சொல்லுங்க ஏனா உங்க வீட்டு கடைக்க மாட்டேது எங்களுக்கு எனக்கு அங்க வந்தாதா எனக்கு வேலைக்கு கொஞ்சோ ஈஸியாருக்கு
நா எங்க அம்மா கிட்ட கேக்குலங்க அம்மா ஐ ரூபா பாத்துட்டுருக்காங்க அந்த இதுவு எல்லாருக்கு தெரியு வீடு பத்தி நெறைய பேரு
பெருசாருக்கனு ஏனா பொருள் நெறைய இருக்கு எங்க வீட்ல
ஓகேங்க
ம் அதனால ஓரளவுக்கு இருந்தா போதும் ம் ம்
கேட்டு நா சொல்றே
இன்னைக்கு போனீங்களே என்ன பண்ணாங்க என்னலா சொ சொன்னாங்க எப்டி ஃபிரீயா இருந்தீங்ளா ரீல்ஸ் பாத்துனு இன்னைக் னா வேல இரு
ஃப்ரீயாலும் கால்ல வரைக்கு ஃப்ரீயாதா இருந்தே மூணு மணி அந்த மாரி இருந்தா கொஞ் அத எப்பிரிப்
சொல்லு சொல்லு அ
ரொம்பெல்லா அவ்ளவா வேல இருந்துட்டே இருக்காது கஸ்டமர் வந்து என்ட்ரி பண்ணி அவுங்க செக் இன் பண்ணி அனு ப்பிட்டா அவ்ளோதா நம்ம என்ட்ரி பண்ட்டா ஒரு அஞ்சு நிம்ஷ வேலதா ரொம்பெல்லா வேல இருந்துட்டே இருக்காது
ஓக்கே ஓக்கே ஓக்கே ஓக்கே
த்ரீயத் த்ரீ தே த்ரீ அ ஒரு மூணு மணி மூ ரெண்டு மணி அ அஞ்சு மணி அந்தநேரல்லா ஃப்ரீயாதா இருக்கு ஒன் தேர்ட்டி ஒன் தேர்ட்டி
எத்தன ம் எவ்ளோ நேரோ
நம்ம சாப்ட்டுட்டு அ அப்டியே நா கெளம்பி வந்துரு
ஆ ஒரு ஒன் அவர் அப்டில்லா இல்ல
அப்டிலா இல்ல அப் நம் வேணுன்னா நம்ம எடுத்துக்லா அங்க வேல அப்டி இரு ந்துட்டே இருக்கு ஏனா அங்க தனியா நா வந்து உக்காந்துட்ருப்பே அங்க எல்லாருமே என்ன சொல்றது எல்லாருக்குமே வேல இருந்துட்டே இருக்கு ஹவுஸ் கீப்பிங்னா ரூம் அடிக்கடிக்கு கிளீன் பண்ணிட்டே இருக்கனு அ அ ஆளு வந்துட்டே இருப்பாங்க அ வேல செய்யற அந்த அண்ணா டிரைவர் ஒருத்தர் இருக்காரு
ஆ
ம் வேல செய்றவரு சொன்னாரு என்னது சூப்பர்வைசர் அவரு அவர் எல்லாமே பாப்பாரு அவருக்கு வேல ல் வந்துட்டே இருக்கு ஆனா நா சாப்ட்டவுன்னேவு சாப்ட கூட
என்ன சாப்டுவீங்க
பின்னாடி வந்துட்டு கேன்டீன் ஒரு எடோ ஒன்னு சின்னதாதா இருக்கு ரொம்ப பெருசாலா இருக்காது ஜுமி நா என்னன் சொல்றது அகலமா இருக்கு ஞ்ச நீட்டா இருக்கு அவ்ளோதா போய் உக்காந்து சாப்புட்ற மாரி இருக்கு அவ்ளோதா
நீ இப்ப வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு முப்பது உச்சு கொட்டிட்டீங்க
அப்டியா எனக்கு ப
அது
சின்ன அது பண்ணி
த்தா பெரிய மேலயே இருக்கு
சேரி சே
அது எத்தன டைனிங் டேபிள் மாதிரி இருக்குமா
டைனிங் டேபிள் அந்த மாரில்லா இருக்காதுங்க
ஆ ஒண்ணு ரெண்டு மூணு
ஹலோ கேக்குதா ம் இருங்க அது எப்டி சொல்ணுன் எனக்கு தெரில அது எப்டி சொல்லுன் தெர்ல அது ஒரு என்ன சொல்றது இந்த ஒரு ஒரு இது மாரி இருக்கு ஒரு ஸ்லாப் மாரி கேளுங்க ஒரு ஸ்லாப்பு மாரி என்னமோ இது மாரி இருக்கு அதுல சேர் போ சேர் போட்டு உட்காந்து அதுல அப்டியே சாப்பாடு வச்சு சாப்பட்ற மாரி
அலோ
ஆ
சேரி சேரி சேரி சேரி புரியுது போ அங்க போம்போது வீடு எடுத்துக்க அனுப்புங்க அப்டியே
ஓகே ஓகே கண்டிப்பா அனுப்பற அடுத்து வந் து கேஷ் வந்து இப்ப எப்ப ப்போ வரு ப்ப கஸ்டமர் வந்து வராங்கல்ல கேஷ் வந்து கல்லால சிலப் சில பேரு கே கேஷ் வந்து எண்ணி வெச்சிக் சிஸ்டம்ல வந்துட்டு எவ்ளோ இந்த இன்னைக்கு வந்துட்டு எவ்ளோ வந்து அ வந்திருக்கு டோட்டல் டோட்டலா எவ்ளோ இருக்குன் சொல் ட்டு சிஸ்டம்ல காமிக்கு அந்த கேஷ் வந்து அ கல்லாலயு இருக்கா அப்டின் சொல்ட்டு எண்ணி
அம்ச்சி
ரெண்டுமே சேமா இருக்கா அப்டின் சொல்லிட்டு
ஆ அடிக்கடி பண்ணணுல்ல அத ஆனா
ஆமா அடிக்கடிக்க பண்ணி வெச்சுக்கணு வெளியே எங்காது போனா அ அத சாவி போட்டு இது பண்ணி வெக்கணு இப்ப எதனா வந்துட்டு இப்ப ஓகே எதனா ச அ என்ன சொல்றது வெளிய எதனா பெட்ரோலுக்கு காசு போ அனுப்ப ரூம் எதனா கிளீன் பண்றதுக்காக டீசல் வாங்க அந்த மாரி செலவுக்கு வந்துட்டு இந்த மாரி வருவாங்க ரூம் பாய் ஆ க ரொம்ப ரூம் பாய்ஸ் லா வருவாங்க அவங்க வந்துட்டு இங்க அந்த ஒரு சிப்பு மாரி இருக்கு அதுல வந்து அவங்க நோட் பண்ணி எங்கிட்ட இருந்து கல்லால காசு வாங்கிட்டு போவாங்க அத நோட் பண்ணி
ல
ஆமா அதையு நோட் பண்ணி சிஸ்டம்ல இது பண்ணணு இந்த ரீசனுக்காக இவங்க வந்திருக்காங்க இந்த ரீசனுக்காகன் சொல்ட்டு கல்லால வந்துட்டு அது அந்த இதுவுல வந்துட்டு சேவ் பண்ணணு சேவு பண்ணிட்டு
ம்
அதுகப்மா திரும்ப அவங்க மீதி காசு எடுத்துட்டு வருவாங்க
ஆ ம் நைட்டு போம் போதுமே அவங்க எண்ணிட்டு போவாங்களா ஓனரு
ஓனர் இல்ல ஸ ஆ ரிசப்ஸ் இல்ல இது நைட் வந்துட்டு ரிசப்ஷனிஸ்ட் டுவெண்டி ஃபோர் ஹார்ஸ் ஷோ ஒர்க்கு இங்க வந்து வேலை இருக்கு நா என்னோட ஹார்ஸ் வந்து நைன் ஹார்ஸ் மட்டும் தான் நா பார்த்துட்டு ஓகேங்க அப்றோ பண்றே
ஆ சரி